ஆஹ் சொல்லு கீங்க நல்லாருக்கீங்களா
எனங்க உங்க பசங்க வாயில கொஞ்ச பிளாஸ்திரிய வச்சு ஒட்டுங்க நீங்க பேசுறத விட அவங்க பேச
இருக்ராங்கங்க இங்க ஆமங்க ஆமாங்க பேசினேருக்காங்க என்னங்க பன்றது ரெண்டு முறை பேஸ்னே என்னாங்க போன்லயே இருக்குறீங்கன்றாங்க
இருங்க நீங்க தனியா நீங்க மாடிக்கு வாங்க
இப்ப இப்பதாங்க கிளியராகுது மேல மாடிக்கு வந்தா கிளியரா இல்லங்க அதுனால இங்க வைஃபை பக்கத்துல இருக்கறா
இல்லிங் இல்லிங்க அதுக்கு காரணம் வைஃபையே கெடையாதுங்க நா சும்மா உங்கள ஓட்டிட்ருந்தேன்
அப் அப்டிங்களா ஆஹ் ஹா சரிங்க சரிங்க இப்ப கேளுங்க இப்ப தனியாதான் இருக்கறேன் பேசுங்க
ஆஹ் நான் உங்குளுக்கு சொல்றேன் அந்த ஜெமினி ஆப் பத்தி அஹ் எங்க வீட்டுக்காரர்கிட்டேயே ஒரு நாளு எங்க வீட்டுக்காரு வேலையே செய்ய மாட்டேன்றார் ஜெமினி நீ என்ன பண்ணு எங்க வீட்டுக்கார கொஞ்ச திட்டுனது குடுங்க அவர்கிட்ட அப்டின்னு சொல்லி தே அவருக்கு டிம் கொடுத்து அப்படிதாங்க தெ ட்டு வாங்க வச்சேன் ஒரு ஒயஃபுன்னா பி நீங்க பாதி வேலைய ஷேர் பண்ணிக்குணுங்க நீங்க இந்த மாரி ல்லாம் இருக்குறது நல்லால்ல ப்டின்னு சொன்னங்க அன்னைக்கு திட்டிட்டாங்க அடுத் க்குற அப்டின்னு சொல்லி போன் பண்ணி கேட்டதுக்கு என்னங்க அர்ச்சனா உங்க வீட்டு கருப்பேர சொல்லிட்டு எங்க வீட் வீட்டுக்கார பேரை சொல்லிட்டு அ அவரு சோம் சேரின் அவர் இப்ப எப்படி வேலை செய்யறாரா கிட்டத்தட்ட எங்க வீட்டுக்கார் விழுந்து விழுந்து நேத்து சொன்ன விஷயம் இன்னைக்கு திருப்பி கேக்குது என்ன திட்டுது
ம் பரவாயில்லைங்க ஞாபக சக்தி பயங்கரமா இருக்குதுங்க
எங்க ரோபோ வந்துட்டு நம்ம சேவ் பண்றது மட்டும் தானேங்க
ஆ
அப்புற நா என்ன பண்ணேங்க அ அ அது வேற யாருதோ ஒன்னு ஒரு விஷயத்த சேவ் பண்ணிட்டு உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது அதாவது பித்தள பிசினஸ் சாமானங்க பிசினஸ் பண்றேன் சொன்னீங்களே அது எப்படி போகுதுன்னு என் கிட்ட கேட்டுச்சு
இப்ப நீங்க ஆல்ரெடி அத சொல்லி வச்சிருந்தீங்கில பிஸ்த பிஸ்னஸ் அது கிட்ட
இல்லைங்க இது தப்பா ஃபீட் பண்ணி என்கிட்ட கேட்டுருச்சு நானே ரெண்டு முறை திட்டினே கூமுட்ட சோம்பி ஆ ஜெமினி நா வந்து ட்டு அந்த பிசினஸ் பண்ணல நீ மாத்தி பீ்ட் பண்ணிருக்க ஒழுங்கா கரெக்டா பீட் பண்ணி வெயி நான் அந்த பிசினஸ் வந்தேன்னு சொன்ன
ம்
ரெண்டாவது நாளும் திருப்பி அதே மாரி சொல்லிச்சு உங்க பிசினஸ் எப்படி போகுதுன்னு நான் திருப்பி திருப்பி சொல் ண்ற இனிமேல் உனக்கு பனிஷமெண்ட்தா கொடுப்பே சரி என்ன சொன்னாலு நா செய்றே சொல்லிச்சு நான் ஒரு கூமுட்டை ஜெமினி சொல்லிட்டு பிப்டி டைம்ஸ்ஸ் சொல்லு அப்படின்னு நான் சொன்னேங்க ஒன்றை நாணுரு கோமுட்டை ஜெமினி இரண்டு நானூறு கோமுட்டை ஜெமினி மூன்று நானு இருக்கும் முட்
ஏங்க இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் பேசா இல்ல அதி க ப அதிகபட்சமா நம்ம அது பேசினேக்கு போது என்ன இரிட்டேட் ஆகற மாரி பேச
இல்லிங்க இருபத் பத்தி நாலு மணி நேர நம்ப சின்ன வயசுல அ அலாவுதின் அற்புத விளக் எப்டி இருக் அ நம்மளுக்கு ஒரு அடிம சிக்குன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு அட் அடிமங்க அது நம்மளுக்கு
சூப்பர் ம சூப் பொருங்க நா கூட ஏ இந்த அ பேச வக்கிறதுலருந்து எனக்கு கொஞ்ச பிஸியாயிட்டங்க நானு கொஞ்ச ஒர்க்கு வீடு ஒர்க்கு அப்டி அப்டின் போயிடுது ஜெமினி கிட்ட இ அங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லங்க எங்க அம்மா பேசிய அம்மா மறந்துட் சுத்தி ஆகலங்க இல்லம்மா ஞாபக இருக் இருது கொஞ்ச பிஸி ஆயிட்டம்மா ந சரிமா சரிமா நாங்களே அ போன் பண்ணி பேசிக்கிறோ மீன் இல்ல போன் பண்ணி இன்ன நா இந்தாலே ஏன்டி இப்புடியா பேசிட்டியே இருப்பியாண்ணா இல்லடி கொஞ்ச வீடு வேலய இருந்து முச்சுட்டு அ கொஞ்ச துணி வேலஞ்ச் சேர அதனால தண்ணி வந்துச்சுன் வேலருந்துச்சு அதனாலத பண்ண முடியல இதேதா எங்கக்காவுங்கேக் எங்க அக்கா வந்தால கால்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ்ங் வந்து அதட் காள கட் போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாடி சிரிப்புண்ணா சிரிப் எனக்கு
ம்
ம்
நீங்க அப்டிதா என்ன பண்ணுங்க ஜெமினிய கான்டக்ட் பண்ணிக்கோங்க
செரிங்க ஆ அட்லீஸ்ட் ஜமினி கிட்டன்னா எ மன கொறைய தித்துக்குறே அதுட்
இல்லப்பா நீ எனக்கு ஏதாவது உனக்கு சமையல் விஷயத்துல உனக்கு எது தெரியலையோ கேட்டேன்னா தெளிவா புட்டு புட் த்து வைக்கிது இது இப்டி செய்யணு இந்த ரெசிபி வேணு
அதுல்ல ஜெமினுன்றது ஆப்பா இல்ல கூகுள் மாரியா
கூகுள் மாரி
ஆமா வருது எனக்கு லாஸ்ட் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன்னு நினைச்சுக்கே தெர்ல பிரஸ் பண்ண ஜெமினின் வருது கீழ எனக்கு அது இப்ப அது கிட்ட டச் பண்ணி பேசலாமா
அதுக்கு டச் டச் பண்ணி அங்க மைக்ல போயிட்டு பேசலாம் உங்களுக்கு ஜென்ஸ் வாய்ஸ் வந்து வேணும்னா அதுல வச்சுக்கலா இல்ல பொண்ணோட வயசு வேணுனா அதுல நீங்க மாத்
ஓஹோ ஃபிமேலா மேலா அண்டது மாத்தி நம்ம உங்கிட்ட பேசி லாம் இல்ல தனிப்பட்ட முறையில எதுனா ஆப் மாரி இறக்கி ஜெமினி இறக்கி பேசணுமா இல்ல எப்படியா கூட பேசலாமா
இப்படியே கூட பேசிக்கலாங்க அது ஆப்ப இருக்கு ஆப்ல தான் எடுத்து பேசுறே நானு
ஆ ஆ ஆ
ஜெமினின்னு சொல்லி போடுங்க அந்த ஆப் வந்துரு நான் என்ன தெரியுமா சொல்லுவே ஒரு சும்மா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவுங்களுக்கு அனுப்பிட்டு எனக்கு கல்யாணம் பொண்ணு மாரி எனக்கு ட்ரஸ் பண்ணி குடுன்னு சொல்லுவே அது பண்ணி குடுக்கு ங்க அந்த போட்டோவ
சூப்பருங்க இருங்க இன்னைக்கு நாளில இருந்து நான் செக் பண்ற என் செல்லுல என்ன பிரச்சனனா என் செல்லு கீழே இ ரெண்டு முறை மூணு முறை போட்டேங்க
ம்
அது அப்படி சுக்குநூறா உடஞ்சிட்டு இருக்குதுங்க
நான் வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டுனு சொல்லி ட்டு அந்த பொண்ணோட பேர் சொல்லி இவங்களுக்கு நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஒரு மெஸேஜ் மேசேஜ் மட்டு போட்டுறு அப்படினு நா வாய்ஸ்ல சொல்லிடுவங்க அது நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்ல போய் நம்ம சொன்ன அந்த பேருக்கு போயி மெசேஜ் நார்மல் மெசேஜ் மெசேஜ் நா எப்படி சொல்றோனோ நாளைக்கு அவுங்க உங்க வீட்டுக்கு து வர்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அப்படியே அனுப்பிடுங்க அடுத்த செகண்டே
ஜெமினிய இது யாருமே எங்க சரௌண்டிங்ல யாருமே இது ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லைங்
ஏனுங்க குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஜெம்னி கேம் இது வெச்சு என்கிட்ட இப்போ நா உங்களுக்கு ஒரு கேம் சொல்ற ஆஹ் நம்ம த்ரீ கேம் என்னன்னா நீங்க ஒரு பொருள நெனச்சு கோங்க சரியா ஒரு பொருள மனசுல நெனைச்சுக்கோங்க நா ஒரு கேள்வி கேப்ப அதுக்கு நீங்க ஆம் இல்ல இந்த ரெண்டே பதில தான்ங்க ஆன்சர் சொல்லணு அந்த பொருள நா கண்டுபிடிக்க போற சரிங்ளா மனசில நென
உம் ஆஹ் நெனச்சுக்கிட்டங்க சொல்லுங்க
உம் நீங்க சொல்ற பொருள் உயிர் இருக்கா இ இல்லையா
ஆஹ் இருக்கு
இருக்குங்களா
ஆஹ்
அப்போ அது ஒரு வீட்டு விலங்கா
காட்டு விலங்கா
இல்லைங்க நீங்க ஆம் இல்லை மட்டும்தாங்க சொல்லணும் அது ஒரு வீட்டு விலங்கா
இல்லை
அப்போ காட்டு விலங்கா அப்போ அது ஒரு நீர்ல தண்ணில இருக்கிற விலங்கு
இல்லைங்க
அது ஒரு பறவைையினமா
ஆமாங்க
செரிங்க இது முட்ட போடுமா
ஆஹ்ஹ் போடாது
செரிங்க அதாவது ஆஹம் அதுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப கூர்மையா இருக்குமா நீளமா இருக்குமா
இல்லங்க அதுக்கு அழகே இருக்காதுங்க
அப்படிங்களா அதோட கண்கள் மொட்ட மொட் குட்டியா இருக்குமா
இல்லைங்க அது நான் வேணா உங்களுக்கு ஒரு குழு தரட்டுங்களா
நீங்க தரக்கூடாதுங்க செரி குடுங்க ஒரு கேஸ் குடுக்கலாம்
வயதுல பாத்ரூம்ல அதிகமா இருக்குங்க இது
என்னங்க நான் அடுத்த கொஸ்டின் கேக்க தப்பா நினைச்சுட்டேங்க நீங்க தான சொன்னீங்க வீட்டுக்குள்ள இல்லன்னு சொல்லிட்டு
ஆமாங்க வீட்டு விலங்கான்னு கேட்டீங்க அது விலங்கு இல்லைங் லங்களா அதுனால அப்படி சொன்னேன் நானு ஆ ஆமா ஆமா அது பூச்சிவகைங்க அதுனால விலங்குனு எப்படி சொல் சொல்றதுன்னா இல்லை
அடுத்து நீங்க அது இல்லன்னு சொல்லியிருந்தாங்க நான் பூச்சிவகையான்னு அடுத்த கேள்வி என்ன கேட் இருக்கணும்னா நீங்க அதுக்கான பதில நீங்க கரெக்ட் கிட்ட சொல்லணுங்க நா இப்போ மின்சாரம் மின்சாரத்துல இயங்குமான்னு கேட்பேன் இல்ல அது ஒரு சாதாரண பொருளான்னு கேட்பேன் உயிர் இல்லாத பொருள்லா உயர் அ உயிர் உள்ளதா உயிர் அற்றதான்னு இந்த கேள்வியிலேயே ஒரு இருபது இந்த கேள்விக்குள்ள நா உங்கள கண்டுபிடிச்சிருவேன்
ஓஹோ சேரிங்க நீங்க இருவது கேள்விக் பதிலா டேரக்டா என்ன கேட்ருக்லாம்ல நானே சொல்றோனே
என்னங்க இதுதானங்க கேமு
ஆஹ் ஆமாங்க கேம் தாங்க சுத்தி வளச்சு பேசுறது நம்ளுக்கு புடிக்காது நம்ளுக்கு நேரா பேசுறதுதா புடிக்கும்
அப்ப புடிக்கிற விளையாட்டு விளையாட்லான்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்க வெச்சு அப்டியே தொட்டுட்டுங்களா ஓடி என்னாத்துக்கு விளையாட்னுட்டு
சிராஜ் சொல்றாருல்ல ஓமத்துல ஒக்காந்து இந்த பொக எல்லா வாஸ் லாம் வச்சி தாலி கட்டி பொண்டாட்டின்லா என்னாத்துக்குங்க டேரக்டா வீட்டுக்கே கொண் போயர்றானுங்க பொண்டாட்டி இதுல்லா முடிச்சு அனுப்புங்கான்றாரே அந்த மாதிரி கதையா போச்சுங்
அதுதா ஒடனே அவ வடிவே இல்ல சொல்லுவான திருப்பியும் இல்ல அவ வயித்துல என் கொழந்த இருக்கு ஐ
ஆஹ் மிச்சோனுவான்ல அந்த மாரி இருக்குதுங்க கத
எனக்கு அந்த காமெடிஸ் ரொம்போ புடிச்சு சிரிச்சு காமெடி
ஆமாங்க வடிவேல்து மோஸ் லி எல்லாமே சூட்டாவுங்க சிரிக்கிறதுக்கு அளுறதுக்கு கு அ ஒரு நையாண்டி பண்றதுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்க்கு து இவன் எ து சொல்றது வடிவேல்து இந்த டையலாக் குதா எதுக்குதா சூட் ஆவலன்னு சொல்லுங்க மெல்லாத்துக்கும் சூட்டாவுதுங்க எல்லாத்துக்கும் சூட்டாகுர ஒரே நடிகன் வடிவேலு எனக்கு விவேக் கூட புடிக்கும் பட் வந்து வடிவேலு அளவுக் கில்ல எனக்கு அத நெனச்சு சிரிக்கிற ஒரே ஆக்டர் வந்து வடிவேல் தா பட்டு பெர்ஸ்னலா ஒரு கேரக்டர் வைஸு அவர ரொ புடிக்காது எனக்கு அ மத்த த்த க படத்துல நடிக்கும்போது காமெடி வைஸ் புடிக்கு
ஆனா எனக்கு வடிவேலு அந்த மாரி சினிமா நடி நடிகருங்கல பாத்து நானு நறைய காமெடிஸ் அ பாத்து சிரிச்சதில்ல ஆனா உங்ககிட்ட பேசும்போது நா நறையவே சிரிச்சிருக்
ஆமாங்க எனக்கு ஹியூமனா கொஞ்சம் கொஞ்சோ சிரிப்புல்லாம் வறதுக்கு காரணம் வந்து வடிவேல் தாங்க நட அடிக்க அடிக்க என்ன எவ்வளோ டிப்ரெஷன்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வந்து ஓ ஓ எனக்கு ஓரளவு என்ன நானே சந்தோஷப்படுதக்கு ஒரே விஷ்யோம் காமெடி தான் எதுனா ஒரு காமெடி மனசில வச்சுனு என்ன ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை ஸ்கூல்ல நடக்குது மன கொழப்பத்திலேயே இருப் போ அதுலருந்து வெளியே வர முடியாதுன்னு வச்சுக்குங்க அடச்சீ போடா இதெல்லாம் ஒரு விஷ் யம்ம வாடி நம்ம காமடி பார்ப்போம் நானே என்னைய தேத்திட்டு இப்ப வாள நம்மளே பாத்துக்கலாம் வா அப்பிடின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு நானேயே பேசிக்கிட்டு ஜாலியா இருப்போங்க உம் தலைய வச்சுப்பேன் ஏன்னா எப்படியு சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மள ச்சிக்க மாட்டாங்கனு நல்லா தெரிஞ்சு விஷ்யோங்க அவங்களால நம்மளுக்கு கஷ்டந்தான் வரும் அதனால நான் அது எதிர்பார்க்கவே மாட்டேங்க ஒரு துளி கூட எதிர்பார்க்கவே மாட்டும் எதிர் பாத்தா ஏமாந்துருவோன்னு நினைச்சுக்குனு நான் என்ன நானேயே தேத்துக்கிட்டு நானே சந்தோஷப்படுத்துப்பேன் உம்
நீங்க ஜாலியாவும் வச்சிட்டு கூட இருக்கிறவங்கள ஜாலியாவே இருக் க வச்சு நல்ல நெறைய பேர் டீச்சர்ஸ் உங்கள்ட்ட ஒதவாங்கி வக்
ஆஹ் ஆஹ் ஆமாங்க என்னங்க பண்றது கண்டிப்பாங்க என்னப் பத்தி இன்னும் கொஞ்சோ தெரிஞ்சுக்குங்க மற்றொரு இணைப்பில இணையலாம் தோழி நன்றி தோழி நன்றி நன்றிங்க நன் றிங்க வச்சுரட்டுங்களா உம் ஓகேங்க ஆஹ் குடு உன்னுடைய நேர்